தோழி அப்டே கண்டினியூவா பேசிட்டே போயிட்டேருப்போ தோழி ம் சாப்
ஆ சரிங்க இல்ல இல்ல இனிமேலதா ப்ரிப்பேர் பண்ணணு நீங்க சாப்ட்டீங்ளா இன்னிக்கி சனிக்கெழமனால கொஞ்சோ க்ளீனிங் ஒர்க்கு பூஜல்லா பண்ணிட்டு அ இப்பதா முடிஷ்ட்டு ஒரு டீ குடிச்சே செரி இன்னிக் கொஞ்ச நேரோ உங்க கூட பேசிட்டு அதுக்கப்பறம்போயி சமையல் பண்ணலா நா மட்டுந்தா இருக்கறதுனாலக்கு எதாது உப்மா செய்யலா அப்டினு ஒரு ப்ளானிங்ல இருக்கே
சேரி சேர் நல்லதுதா நல்லதுதா நா கேழ்வரகு கூழு ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு அ ம் மாத்தர ஒன்னு இன்ச்சு அத் போட்டுட்டு பேச ஆரம்பிச்சுட்டேந்தோழி காலைலே எல்லா வீடு வாசல்லாங்கூட்டி பாத்தர வெளக்கி எல்லா முடிச்சுட் டே இப்ப இந்த சமைக்கிறது மத்தியான சமையலு தா செய்யணு என்னா செய்றன்னு யோசிச்சுகுட்ருக்கே
காலையில ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள எல்லா வேலயுமே முடிச்சிருவ
ம்
ஆனா இன்னைக்கு நா எழுந்தது லேட்டா எழுந்திருச்சே
ஓ அதனால என்ன தோழி ஒரு நாளைக்
தோ வீட்லதான வீட்லதான இருக்கோ சோ நாம எல்ல ஏன்னா கொஞ்சு பூஜையெல்லா முடிஷ்ட்ன்னா எனக்கு வந்து சீக்கிரமா கா காலைல பசிக்கைல சாப் பறே எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிது இல்லென்னா எதோ ஒரு மாரி எனக்கு சுகர்க்கான இருக்கானு தெரியல ஒரு மாரி
அல்சருக்கு நீங்க என்ன மாரில்லா எடுத்துக்லான் நெனைக்கிறீங்க நா என்ன
அல் அல்சருக்கு ஸ்பைசி எடுத்துக்க கூடாது ஃபஸ்ட்டு ஸ்பைசி எடுத்துக் கூடாது அதே மாரி க்ரீன் சில்லி இருக்கு பாத்தீங்ளா அந்த க்ரீன் சில்லி வந் து ஆப்போசிட்டு அல்சருக்கு
நா சொல்றத கொஞ்சொ ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அல்சர் ப்ராப்ள இருக்காது அ அந்த மணத்தக்காளி கீரருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அத வந்து பச்சயா கெடச்சா கூட டெய்லி ஒரு அஞ்சு கீர சாப்ட்ருங்க மென்னு சாப்ட்டு முழுங்குங்க அது ஒடனே சரியாவு அல்சரு
அது நா எப்டி அத யூஸ் பண்ணிருக்கே அப்டின்னா ரொம்ப சிவியராகு பார்துங்க ரொம்ப சிவியரு பெயின் வரும்போது என்னால எதுமே சாப்ட முடியாது தண்ணி குடிச்சா கூட பெயின் வரு ஓவரா அந்த டைம்ல என்ன செய்வே மணதக்காளிக்கீர பாத்தீங்ளா அத வாங்கி அதுல கொஞ்சொ அஞ்ச கொஞ்சொ தழ ஒரு கைப்பிடி அளவு தழ பறிச்சு அத மிக் ஸில போட்டு அடிச்சிருவே அடிச்ட்டு எம்டி ஸ்டொமக்ல அத அப்டியே குடிச்சிருவே
ஆமாமாமா
அத அப்டி குடிச்சுட்டே வச்சுக்கங்ளே ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த பெயின் பூரா அப்டி எனக்கு கன்ட்ரோல் ஆயிடு
ஆமா அது நல்ல ஒரு மரந்து அந்த இது அந்த வயித்து புண்ணு க்கு அருமயான மருந்து
ஆமா அத நா அப்டியே ப அத பொ அ கீர பொரியல் மாரி செஞ்சு சாப்புறே எ ஃபெக்ட்ட விட அந்த பச்சயா நம்ம அரச்சு குடிக்கிறம்பாத்தீங்ளா அதோட எஃபெக்ட் டு வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப ஜாஸ்தி அதனால அத குடு ச்சம்னா ஒடனே இப்ப இத வதக்கி நம்ம சாப்புறது ஒரு ஒன்டே அந்த மாரி டைம் எடுக்கு ஆனா அந்த பச்சயா குடிக்கிறோ பாத்தீங்ளா ஒரு மணி நேரத்துலயே அதோட டைம் எடுத்துரு அதிகபட்ச டைம் ஒரு மண் நேரோ குடிச்சு கொஞ்ச நேரத்து லயே அதோட பெயின் சரியாய்டு
இந்த மாரி நீங்க இருக்கும்போது என்ன பண்ணு தேங்கா பால்ல வந்து மஞ்சத்தூள் போட்டு குடிங்க அடிக்கடி
ம்
அது புண்ணு ஆத்து அது
அது கொஞ்சோ தேங்கா யூஸ் பண்ண ஒரு பயோ இருக்கு எதுக்குன்னா ஆ எங்க அ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சுகர்ருக்குது
ஆமா ஆமா
கு ஏஜ் ஆய்ட்டு போகுதுல்லயா அப்ப ஏஜ் ஆயிட்டு போகைல சுகர் வந்துருமோ அப்டிங்கற ஒரு பயோ இப்பயே எனக்கு இருக்குதா அப்டிங்ற ஒரு பயோ இருக்குது சாப்புட்ற டைம்ல காலைல டைம்ல மட்டு சாப்புலேன் ச்சும்பல ஒரு மாதிரி இருக்கு எதாவ்து நா சாப்ட்டா மட்டுந்தா பாடி கன்ட்ரோலுக்கு வரு மயக்கல்லா வர்ல ஆ ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகு
ஓ
ஆ ஒர்மா அது அந்த ஃபீல் எனக்கு சொல்ல
படபடப்புன் சொல்லுவாங்க படப்படப்பா ஒரு மாரி இருக்கு சாப்ட்டாதா அது சரியாவுங்ற
சா சாப்ட்டம்னு சாப்ட்டேன் வச்சுக்கங்ளேகொஞ்ச நேரத்துல அது சரியாயிடு அது மத்த டைம்ல கூட கெடயாது இந்த காலைல் டைம்ல மட்டு ஆக்சுவலா எ தம்பிக்கி கூட சுகர் இருக்குது எனக்கு தெரியாது அவே சொன்னா நீ டெஸ்ட் பண்ணி பாருன்னா நா டெஸ்ட் ஸ்லா பண்ல எனக்கு பயமாருக்கு சுகர்
இப்பல்லா பண்ணாதீங்க தோழி ஒரு அம்பது வய்சு ஆகட்டு அப்றமே பண்ணுங்க
அப்ப அவ அவ் அவனுக்கு வய்சு வந்து பாத்தீங்கன்னா அவுனுக்கு வயசு வந்து பாத்தீன்னா முப்பத்தி நாலுதா ஆகுது
ஆ
முப்பத்தி நாலு வயசு அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சுகர் வந்துருச்சு
ம் ம்
சுகர் வந்துசு அவ சொன்னா எனக்கு சுகர் இருக்குது நா செக் பண்ணி பாத்தே முன்னூறு சம் இருந்தது சுகரு அதுனால டேப்லெட்ட தொட்டா அத நம்ம கைவிடவே முடியாது அதுனால டேப்லெட யூஸ் பண்ணவே ஆம அத அப்படியே ஃபுல்லா கன் கன்ட்ரோழுக்குகொண்டு வந்தே அப்டின்னா என்ன பண்ணனு சொல்லி கேட்டே வெந்தைய இருக்கு பாத்தீங்களா
ம் ம்
வெந்தய வந்து அது வந்து இன்சுலின் சொறகு வெந்தயத்துக்கு அப்ப அந் அந்த வெந்தயே வந்து அவ வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வெச்சிருவா எங்க சாருக் கூட என்னோட பாஷ் க்கு கூட அவ ரெஃபர் பண்ணா இத மாரி பண்ணுங்க சுகர் கண்ட்ரோல் ஆகு சார் ஏன்னா எனக்கு வந்து இப்ப டோட்டலா சு சுத்தமா சுகரே இல்லாம ஆயிடு ச்சு அப்டின்னு சொன்னா வெந்தய இருக்கு பாத்தீங்ளா அத நைட்டு வாட்டர்ல ஊற வெச்சிட்டு காலையில எழுந்தருச்சுன்னியு எம்டி ஸ்டொமக்ல அத குடிக்கிறது
சூப்பர் தோழி ஆ
குடு அத அத மென்னு சாப்பிடலா அப்படியே முழுங்கவு செய்யலா நம்ம
ஆ ஆ
அதே மாதிரி நைட் இருக்கு பாத்தீங்களா இப்ப மார்னிங் குடிச்சுட்டு அதுலயே வந்து ஆ நம்ம மறுபடியு இன்னொரு தடவ போட்டு வெச்சுறணு போட்டு வெச்சிட்டம்னா நைட்டு ஒரு தடவ
எனக்கு அந்த இந்த பி பி எல்லா இருக்கற னால இது மாரி எடுத்துக்கலாமான்னு கேக்குறே உங்கள்ட ஐடியா
ஆ எடுத்துக்கலா
சேரிங்க தோழி
காலைல ஒரு தடவ நைட்டு ஒரு தடவ இத தொடர்ந்து மூணு மாசத்துக்கு செஞ்சுட்டு வந்தம்னா டோட்டலா சுகரே இல்லாம போயிடுன்னு சொன்னா
ஆ நல்ல ஒரு மரந்து சொல்லியிருக்கீங்க ஆ சூப்பர் சூப்பர் அதாது ரெண்டு மரந்து சொல்லிருக்கீங்க வயத்து புண்ணுக்கு அருமையா சொன்னீங்க பச்சயா குடிச்சாதா நல்லது சமையல்ல விட பச்சயா குடிக்க சொல்லி இருக்கீங்க அதுவு நல்லது இப்ப ரெண்டாவதா சொன்னீங்க பாருங்க இது ரொம்ப நல்லது
வெந்தயம்
ஆமா ஆமா
இப்போ எங்க அப்பா வந்து ஒடம்பு செரியில்லாம இருந்தாரு ஆ கிட்டத்தட்ட பத்து வருஷமா
ம்
ஹாஸ்பெட்டலுக்கே போகாம அவரு சுகருக்கு மட்டு டேப்லெட் அவ குடுப்பா மத்த படி எந்த ஒரு பிராப்ளமா இருந்தாலு ஹாஸ்பிட்டலுக்கே அவ போகாம நாட்டு மருந்தா அவனா வந்து து அது அப்டியே ஒரு டாக்டர் மாரியே ஆயிட்டா அப்டியே யூடிப்ல பாப்பா அவருக்கு வந்து ஆ அப்பாவுக்கு வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஃபைவ் இயர்ஸாவே ஹாஸ்பிட்டலே போனதே இல்ல
ஆ
சுகர்கு அம்மா எறந்ததுக்கு அப்பறோ ஒரு ரெண்டு வருஷதுலே ஒரு வீட்ல இருந்து வெளிய போக மாட்டாரு எங்க அப்பா
ம் ம்
வெளிய அவரால போக அளோ பண்றது இல்ல ஏனா வந்து எங்கா தட் தட்டிக்கிறது கால்ல சுகர் இருக்குறதுனால அம்மா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி சுகர் ஆயி அவருக்கு வந்து இந்த வெரல்லா எடுத்தாச்சு ரெண்டு மூணு பஸ்ட் ஒரு மூணு ஒரு கால்ல வந்து பாத்தீங்கன்னா
பா பாவோ ஆனா ஆமா ஆமா ம்
பத்து வருஷோ ஆச்சி அதுக்கப்றோ வந்து பாத்திங்கன்னா அம்மா எறந்ததுக்கு அப்றோ ரெண்டு தடவ அவர ரெண்டு வருஷத்துக்கு அப்பறோ அவர வெளிய அளோ பண்றதே இல்ல ஏனா எங்கயாது போறாரு சரியா கண் பார்வ கொஞ்சோ கம்மியாத்து எங்கயாது கால லைட்டா இடிச்சிட்டா கூட அது அப்படியே புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு புண்ணாகுது அப்புடின்னா அந்த வெரல வந்து எடுக்குற மாதிரி ஆயிரு
நா
ரெண்டு வருஷமா அவருக்கு வந்து எங்யுமே போவ அளவு பண்றதே இல்ல ரெண்டு வருஷத்துக்கு அப்றோ அதுக்கப்றோ எங்க அம்மா எறந்து பத்து வருஷமா அப்பா இருந்தாரு
ம்
அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு மட்டு மந்த்லி ஒன்ஸ்சு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்தரது அப்டி இல்லன்னா அந்த ஒரு ஒரு ஒரு சின்ன கிளினிக்ல தா பாத்துக்கிட்டு இருந்தா முன்னாடி வந்து பெரிய டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்லா போய்ட்ருந்தாங்க அப்றோ போகல பக்கத்து ஊர்லே ஒரு வில்லேஜ் ல ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து இருந்தாரு சோ அந்த டாக்டர் வந்து பாத்தீங்னா அங்க நாங்க செக் பண்ணிட்டு அங்கதா செக் பண்ணி அவரு அவர் ஆக்சுவலா அவர் வந்து சர்ஜன்
ம்
அதுக்கப்றோ அவர் டிரான்ஸர் வாங்கிட்டு கரூருக்கு போயிட்டாரு கரூர் போயிட்டு இப்ப அவர் தனியா ஒரு ஹாஸ்பிட்டலே வெச்சிருக்குறாரு
ம்
அப்போ வந்து இங்க இருக்கும் போது செக் பண்ணி ப்ப அவ ம் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க அவர் இங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்றோ செக் செக் பண்ண போறதுல்லா கெடையாது மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்டு அவர்கிட்ட மட்டுதா அந்த டேப்லெட் கெடைக்கு அதனால அந்த டேப்லெட்டுக்கு அமௌண்ட்ட அவே பே பண்ணிட்டா கரூருக்கு யார் போனாலு யாராது ஒருத்த வாங்கி குடுத்துருவாங்க இல்லன எயா தங்கச்சி வீடு அங்க இருக்கறாங்க அவுங்க வாங்கி வந்து என்ன பண்ணாங்க பஸ்ல குடுத்து விட்டுருவாங்க குடுத்து விட்டா இங்க வாங்கிக்கிறது மந்த்திலி ஒன்ஸ்ஸு இந்த மாரிதா பண்ணிப்பே மத்த படி வேற எதுக்குன்னு சொல்லி அவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதே கெடையாது
ஆ பரவால்ல ஆ
ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவே அவ்ளோ ட்ரீட்மென்ட் பாப்பா அவருக்கு இப்ப ரீச சன்டா இப்ப ஆக்சுவலா எங்க அப்பா ஏறந்துட்டாரு அவரு எறந்து எறந்து போறதுக்கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி
ம் ம்
ஞ்சி மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அ தீபாவளி இருக்கு பாத்தீங்ளா சோ தீபாவளிக்கு ஒரு டென் டேஸ்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கீழேவிழுந்துட்டாரு வீட்ல பாத்ரூம்கு ய அவர நாங்க அலோ பண்றதே கெடையாது ஆனா யாருக்கு தெரியாம நைட் டைம்ல அவரு போறன்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இப்டியே போயிருக்கிறாரு யாருக்கு தெரில
ப்பாங்க
அப்டியெல்லா இல்ல பத்து வருஷமா வந்து செஞ்சிட்டு இருக்கவங்க ஒரு நாள் ரெண் நாள் என்ன பண்ண போறோ அதெல்லா எதுமே இல்ல அப்ப வந்து ப எதுக்கு நடந்து போய் நைட்டு போயிருக்றாரு ஆக்சுவலா என்ன எதுக்கு அவருக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்டினா அவன் என் னா சொன்னா மா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வெளியற கொஞ்சோ வெய்யில்ல உக்காந்தம்னா ஒடம்புக்கு கொஞ்சோ இம்யூனிட்டி பவர் வரு ஏனா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல வெயிலே அவர் பாத்ததில்ல
ஓ பா கஷ்டந்தாங்க
அதுனா அதுனால கொஞ்சோ ஒரு ஆறு மணிக்கு வந்து உக்காந்தா இம்யூனிட்டி பவர் இப்ப நம்ம கா நம்ம கொழந்தைங்கல்லா இருக்குப்ப பொறந்த கொழந்தைங்கல்லா பாத்தீங்கன்னா கால வெயில் காட்டணு சொல்லி காட்டுவாங்க பாருங்க அது வந்து எதுக்கு இம்யூனிட்டி பவர் அந்த கொழந்தைக்கு வரணு அப்டிங்கறதுக்கு
பாடு வந்துருனு சொல்லிட்டு பெரும்பாலும் பா த்தீங்கன்னா இப்ப எல்லாரையும் போய் அங்க நிக்க சொல்றாங்க
அப்ப வந்து இவன் இவன் சொல்லவு காலைல வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கு கெளம்பிட்டு இருப்பாங்க
ம்
காலைல எட்டு மணிக்கெல்லா ஸ்கூலுக்கு போயிருவாங்க அவங்கெல்லா வேல செய்றதுக்கு இவர் எந்திரிக்க மாட்டாரு அவரு அவர் எந்திரி க்கிறது எட்டு ஒன்பது மணிக்குதா எந்திரிப்பாரு அப்ப என்ன பண்ணிட்டாரு வெய்ல்ல போய் நான் வெளியேர போ சொன்னாங்க சொல்ட்டு ஈவ்னிங் டைம்ல அவர் வெயில்ல போய் வெளிய போய் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு
ஓ
வாக்கர் வெச்சுதா நடப்பார் கிட்டத்தட்ட ஒரு பா இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாவே வந்து வாக்கர் வெச்சு நா நடப்பாரு அந்த வாக்கர வெச்சிட்டு பின்னாடி போற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது வீட்டு வா சலந்து அந்த கோயில் வரைக்கு இப்டியே நாலஞ்சு ரவுண்டுக்கு மேல இப்டியே பண்ணிக்கிட்டே இருந்தாரு நாங்களு சொல்லி சொல்லி பாத்தோ அவரு கேட்கவே இல்ல அவர் எங்க அப் பா என் தம்பி சொன்னா மட்டுந்தா அப்பா கேப்பாரு மத்த யார் சொன்னாலு காதுலயே வாங்க மாட்டாரு
ம்
இப்டியே போயிட்டு இருக்கோ அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ச்சு நம்மதா நடக்க ஆரம்பிச்சிட்டமல்ல ஏனா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சாறு வருஷத்து க்கு மேல வீட்ட விட்டு வெளிய போனது இல்லையே அவரு அஞ்சாறு வருஷோ இல்ல எட்டு வருஷமா ஆ எட்டு வரு ஷமா அவரு வெளியேற போனதே இல்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வந்து போவாரு பா
இல்ல நம்மளாலயே ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள நம்மளால இருக்க முடிதா அது மாரி அவுங்களுக்கு இருந்திருக்கு ம்
வீட்டுக்குள்ளனா எல்லா வசதிமே வீட்டுக்குள்ள இருக்கு வாசலுக்கு போக வேண்டிய அவசியோ இல்ல வீட்ட டோர் லாக் பண்ணிட்டம்னா தண்ணி வீட்டுக்குள்ளயே இருக்கு பாத்ரூம் வீட்டுக்குள்ளயே இரு
அப்டி கெடையாது நம்ம நாலு மனுசனையாவது பாக்க போறோமல்ல வெளில
ஆமா ஆனா அவரோட ஒடம்பு கண்டிஷன் அப்டி அவருக்கு கொஞ்சோ ஃப்ரீடம் குடு த்தம்னா அவரு இந்த மாரி பண்றாரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஓல்டு மேன் ஒருத்தர் இருப்பாரு அந்த ஓல்டு மேன் வந்து இவர்ட்ட பேசறதுக்கு வருவாரு இப்ப அவரு உடம்பு சரியில்லாதிருக்கனால வர்ரதில்ல அவர நாங்க வரவே கூடாது சொல்லிட்டோ அவரு வந்து பாத்தீங்னா நா ஏ நானு வேலைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த என் தம்பி அப்பப்ப வெளிய காருக்கு எதாது போயிருவான் அவனு இருக்க மாட்டான் பிள்ளைங்க எல்லா ஸ்கூல் போயிட்டு வந்துரு போயிருவாங்க இவரு மட்டுதா இருப்பாரு
ம்
அவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் பேசிட்டு இருக்கவருங்க என்னா பண்றது ரெண்டு பேரு பக்கத்துல ஒரு ளே ஒரு ஒரு கேர்ள் ஒருத்தி இருக்கறா அவரு கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா மேரிடுதா நா அதுக்கு வே கொழந்தைங்கள்ளா இருக்கு அந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா வந்துரு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் காசு குடு து கடைல போய் டீ வாங்கிட்டு வட வாங்கிட்டு வா அது சுகர் தூக்கலா இப்டியே இத பண்ணிட்டு இருக்க அவருக்கு கால் புண்ணாயி ரொம்ப இதாயிருச்சு அதுக்கப்புற தா தெரிஞ்சு இந்த மாரி அவ அந்த பொண்ணையு சண்ட போட்டு இது பண்ணியாட்டு அந்த ஓல்டு ஓல்டுமேன் ஒருத்தரு வருவார் பாத்தீங்ளா அவரயு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோ ஆள் இல்லாத நேரத்துல அது அது பாத்தீங்னா அவரால நா கூட இருக்கற நா கூட இருக்கும் போதே அவரால வாக்கர் சப்போர்ட் இல்லாம நடக்க முடியாது ஒரு எட்டு கூட வைக்க முடியாது